போயி பா
வணக்கம் கேட்குது
ம் சொல்லுங்க
சொல்லுங்க
என்னா இப்ப என்னானா காலையில எனக்கு நல்ல ஒரு உணவு சாப்புட்ணு எனக்கு சீக்கிரமாவு முடியுனு நா வந்து நா எழுந்து நானே ரெடியாயிட்டு நானேதா பண்ண போற லைக் எனக்கு சீக்கிரமா சீக்கிரமாவு இருக்கணு அதே சமயத்துல நல்ல கொஞ்சோ ஹெல்த்தாவு இருக்கணு அந்த மாரி எதாச்சு இருந்தா சொல்லு
ப ஒரு ரெண்டு வாழைப் பழோ சாப்ட்டாலே ரொம்ப நல்லா திம்முனு ஆயிடு, ம்
இது, ஆ
என்னது
அது எனக்கு திம்முனா அது நல்ல ஒரு எனர்ஜி கெடைக்குமா
அதோட அத அப்படியே ஒரு புரோட்டீன் ஷேக்கா போட்டு குடிச்சிட்டு போனிங்கன்னா இன்னு நல்லது அந்த வாழைப்பழோ ஒரு செவ்வாழை ஒண்ணு முந்திரி ஓ முந்திரி அன்டு பாதாம் ஓவர் நைட் சோப் பண்ணது அப்டியே அந்த தண்ணியோட கொஞ்சோ ஊத்தி ஹனி டேட்ஸு போட்டு ஒரு பிளண்ட் பண்ணி குடிச்சிட்டு போனீங்னாலே அதுவே நல்ல தெம்பா இருக்கு
ஓ இவ்ளோ இருக்கா சேரி சேரி அப்ப ஓகே அ இதெல்லா பசி அடங்கல
அந்த உங்களுக்கு இன்னு டேஸ்ட் வேணும்னா கோகோ பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க அத போட்டு அப்டே பிளண் பண்ணீங்கன்னா இந்த சாக்லேட் ஃப்ளேவரு குடுக்கு
எதுல போட்டு அரைக்கணு
மிக்ஸில தா
சே எது எது கூட போட்ணு
இப்ப மிக்சில ஒரு பெரிய செவ்வாழ போட்டுக்கோங்க
சரி
ஓ ஓவர் நைட்டு ஒரு அஞ்சி பாதாம் ஊர வச்சுக்கோங்க அஞ்சி பாதாம் ரெண்டு முந்திரி ரெண்டு மூனு முந்திரி ரெண்டு ரெண்டு மூணு டேட்ஸ்
ம் ம்
தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க அத அந்த அது அந்த பொருள் எல்லாமே முங்குற அளவுக்கு
ம் ம்
ஒண்ணா போடாதிங்க தனித்தனியா ஊறவைங்க ஆமா தனி தனியா ஊற வெக்கணு ஊற வெ ச்சுட்டு அத அப்டியே அந்த தண்ணியோட அப்டியே ஊத்திட்டு
ம்
இது மூனுத்தியு அப்புற வந்து கொஞ்ச ஹனி ஊத் திட்டு உங்களுக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வேணு அப்டின்னா கோகோ பவுடர் அப்டியே உள்ள போட்டுருங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு கொக்கோ பவுடர் போட்டி போட்டுட்டு ஒரு பிளண்ட் பண்ணீங்கன்னா அவ்ள தா வந்துரு
ஒ
மேல அப்டே லைட்டா அந்த முந்திரிய சின்னதா சாப் பண்ணி பாதாம அப்டே மேல போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும்
சேரி சேரி ஆனா என்கிட்ட கோகோ பவுடர் இல்ல அந்த சாக்லேட் சிறப் இருக்கு
கொக்கோ பவுடர் போட்டா இன்னு நல்லாருக்கும் சிரப் வந்து சும்மாதா அது மேல டெக்கரேஷன் அந்த மாரி தா ம் ஆமாமா ஆமா கொக்கோ பவுடருனா நல்லாருக்கும் அதுவே வந்து ஃபில்லிங்கா இருக்கும் பசியோ அவ்ளோ சீக்கிர எடுக்காது
ஜூஸ் மாரினா இது ஓகே சாப்பா சாப்புட்டு போனு செய்வாங்களா
புரில
சாப்ட்டு போறா மாரி எதாச்சு
சாப்ட்டுட்டு போற மாரிதா அதா அந்த பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கோங்க பீனட் பட்டர் வந்து நா சொன்ன மேரி அரச்சு வச்சி அப்டே ஸ்ப்ரெட் பண்ணி சாப் ட்டுட்டு போலா அப்டி இல்ல அப்டின்னா
உம்
ஆ ஒரு பவுல்ல வெள்ளரிக் இருக்கல்ல வெள்ளரி கா போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு
உம் உம்
ஆ அப்புறோ தயிர் தக்காளி வெங்காயோ அந்த இதுவு வெள்ளரிக்கா
அ வெள்ளரிக்கா
ஆ தயிர ஊத்திட்டு கொஞ்சோ உப்பு உப்பு பெப்பர் போட்டுக்கோங்க போட்டு கலந்து போங்க அப்புறோ அந்த பன்னீர் இருக்குல்ல பன்னீர நல்லா மசாலா போ ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து மேல வச்சு சாப்ட்டு போங்க அப்டியும் பண்ணலா அப்டி இல்லன்னா அந்த பண்ணிருக்கு பதில் அந்த சோயா சங்ஸ் இருக்குல்ல
ஆமா
அதையோ வந்து அ லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு பண்ணலா அப்டி இல்லன்னா எக் இருக்குல்ல எக்கு பாயில் பண்ணிட்டு அ ஓ சால்ட்டும் பெப்பரோ ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு சாப்புடலா
ஆ இங்க இருக்கா பரவாயில்லயே எனக்கு நிறைய தெரியல ஆனா நீங்க சொல்லுறது தெரிது அ அப்பறோ இந்த காலையில மூக்கல்ல மூக்கல்ல அத வச்சு காலையில ஏதாச்சு பண்ண முடியுமா
ஆ அதயு வந்து தண்ணில ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு
ம்
அலசி எடுத்துட்டு தண்ணிய ஊத்தி வேவ வச்சு எடுத்து அதுலியு நீ நீங்க வந்து
ம்
ஏதாவ உப்பு மொள உப்பு பெப்பர் போட்டது அப்டியேவு சாப்புலா அப்டி இல்லன்னா அதுலயே எதுனா வெள்ரிக்கா தக்காளி வெங்காய் மாரி போட்டு கொஞ்சோ தயிரு ஊத்தி கலந்து சாப்ட்லா ஏ கத்துறாங்க
ம் ம் இப்ப சொல்றே
ஆ
சொல்லுங்க சொல்லுங்க
ஆ அப்டியு பண்ணலா இப்டியு சாப்ட்டலா கொஞ்ச வெளியே வந்துருங்க இதுலயு வந்து ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் கெடைக்கு ஃபில்லிங்காவு இருக்கு
ஓ
ஆனா அந்த மூக்கடல சாப்ட்றது இன்னு நல்லதுதா
அது நம்ம அப்டியேவோ ஊற வச்சு கால்ல சாப்ட்டலா
அப்டியல்லா சாப்படவே முடியாது வாயிலயே வெக்க முடியாது கல்லுக் மாரி இருக்கு
கருப்பு முக்கால்லயே நீங்க அப்டியே நீங்க ஊற கால்ல நைட்டு கூட வச்சு காலையில அப்டியே சாப்டலா ந இருக்கு அது இன்னு கொஞ்சோ ந ம் ஆன இது எப்டி நம்ம காலையில நம்ம சீக்கிர முடியாதுல அது எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சோ விசில் உட்ணு அதுக்கு அது ஆற்ணு அதனால கொஞ்சோ சீக்கிரோ முடியாது ம் அதா செரி ஓ அப்பனா இப்ப எல்லாமே ந பண்ணி பாக்குறே ஒரு நாளையிலருந்து சாப்ட்டு போய்ட்டே ஒடம்பு ஒடம்ப ஏத்தி பாப்போ ஆன ஆன ஒடம்பு எத்துனுனா
பண்ணலா எது வேணா பண்ணலா ஆனா கன்சிஸ்டன்டா பண்ணனு
அதா அதா அதா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசம்மாச்சு நம்ப ஒரு மூணு மாசம் போனதா எனக்கு தெரிஞ்சி ஒரு கிலோ ரெண்டு கிலோவே ஏறும்னு நெனைக்கிறே
ஆமா ஆமா அதுவு நீங்க மூணு வேலையுமே பேலன்ஸ்டா தா எடுத்துக்கணு
ம் ம் ம்
ம்
ஆமா ஆம்
ஒரு வேல மட்டு நீங்க இப்டி சாப்ட்டு மத்த மூணு வேலையையு சாம்பாரு கார கொழம்பு வத்த கொழம் மீன் கொழம்புல்லா சாப்டா வேலைக்காவாது
ஆமா ஆ
எதனா ஒரு ரெண்டு மீல் வந்து நீங்க கரெக்டா எடுத்துட்டு ஒரு மீல் மட்டு நீங்க அந்த மாரி எடுத்துட்டா கூட பேலன்ஸ் ஆகு
ம் ம் புரிது புரிது புரிது
நைட்ல மோஸ்ட்லி வந்து அந்த மாரி ஹெவியான ஹ ஃபுட் எடுத்துக்காம டயட் ஃபுட்டு அந்த மாரி எடுத்துக்கோங்க மதியானோ மட்டு நீங்க அந்த மாரி வீட்ல செய்றது சாப்ட்டு போங்க பேசாமா
ம் ம் ம் சேரி புரிது புரிது
நைட்டு தூகுபோது அப்தா ரொம்ப இதுவா இருக்காது லைட்டா ஃபீல் பண்ணுவோ
ஆமா ஆமா
ம்
சேரி சேரி அப்றே ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்ல வகைல ஏதாவது சாப்ட்டா நல்லதா
ஆ ஃப்ரூட்ஸ் சாப் டலாமே அத வந்து நம்ம ஜூஸா குடிக்கிறத விட ஃப்ரூட்ஸா சாப் பறதுல்லா தா நெறையா பெனிஃபிட் இருக்கு இந்த போமகெரனட்டு
ஆமா
அப்றோ வந்து இந்த வாழப்பழோ
ம்
அப்றோ கொய்யாக்கா எல்லாமே நல்லது தா
ம் ம் நா இது காலையில நா சொல்றது வந்து காலயில நானு டக்கு டக்குனு கட் பண்ணி கிட் பண்ணி ஒரு பாக்ஸ் ஐ போட்டு அதே போல பஸ்ல போகுபோது இல்ல காலேஜ்ல போயிட்டு சாப்பட்றதுக்கு ஈஸியாக இருக்கற மாரி
ம்
அது மாரி கேக்ற
ஆ அது மாரினா நீங்க அந்த மூக்கடல ஊற வச்சு எத்துட்டு போயிடுங்க
ஆ அ
அப்டி இல்லானா பனானாவ கட் பண்ணி ஒரு இதுல போ டப்பால போட்டு ஆ அப்டியே அது மேலயே வந்துட்டு போமோகிரணட் இருந்தா அதுவு கட் பண்ணி போட்டு மேல லைட் டா பெப்பர் ஸபேரெட் பண்ணிட்டு சாப்டுங்க இப்டியு பண்ணலா நல்லாதா இருக்கு
பரவா இல்லயே நல்ல தா இருக்கு
ஆப்பிளு
ம்
ம்
இந்த லப்பரே நல்லாதா இருக்கு ஐடியாங்க
ம்
அப்றோ என்ன ஹலோ
ஆ அ புரில
ம் அவ்ளோதா இத நா மட்டு பண்ணா ஓகே தான
ம் ஆமா பண்ணிட்டு நீங்க வீட்டுக்குள்ள ஈஸியான எதனா ஒர்க் அவுட்
ம் ம்
பண்ணுங்க
ம் ம்‌‌ ம் ம் ஓகே‌ தா ரன்னிங்கு ஜாகிங்கு அது மாரி பண்ணா கூட ஓகே தா என்ன சாப்ட்டு சாப்ட்டே ரன்னிங் ஜாகிங்க வெலயா நல்லா வெளையாடுனாலே கொஞ்ச நல்லா அதுவே ஒரு எ்சசேஷ் மாதிரி இருக்கு
ஆமா அதுக்காக நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு அத வேண ஃபாலோ பண்ணுங்க
உ ஆமா வரல்லாம்
ம்
சரி
மணி பத்தாவது இப்ப என்னாச்சும் ஊற வெச்சா கரெக்டா இருக்குமா இல்ல
புரியல எனக்கு
இப்ப மணி பத்தாவது இப்ப ஏதாச்சும் எடுத்து ஊற வெச்சா கரக்ட்டா இருக்குமா காலையில
ஆ என்ன இருக்கு உங்க வீட்டுல
இது நம்ம அந்த பாதாம் முந்திரி இருக்கு
ம் வாழைப்பழம் இருக்கா ஆ நீங்க முந்திரி ஒரு முந்திரி அஞ்சு பாதாம் அஞ்சு கிரேப்ஸ் இருக்கா
ஆ அது இல்ல
அப்ப இது ரெண்டும் அஞ்சு அஞ்சு ஊற வச்சுக்கோங்க
ஹலோ ஜெமினி
அப்புறம் வேற என்ன இருக்குமோ
வேற தெரியல இ இது இருக்கு மேங்கோ இருக்கு
புரியல
மேங்கோ மேங்கோ கிடக்கு மேங்கோ இருக்கு
மாங்கா மேங்கோவா ஓகே ஆ அதுலயும் எதா பண்ண முடியுமானு பாருங்க
அப்புறம் இந்த சீஸ் எல்லாம் இருக்கு
சீஸ போய் அதுல போட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க பிரெட்டு் இருந்தா சீஸ் போட்டு சாப்பிடுங்க வேணா
ஆமாம் பிரெட் இப்பதான் காலி ஆயிடுச்சு சரி நீங்க பாருங்க நம்ம அடுத்த கால கூட பண்லாம்
அப்படியா சரி சரி